ஆஹ் சொல்லுங்க
சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
பி பி எஃப் அக்கௌண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்ளே
ஆமா ஆமா ஆமா பி பி எஃப்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அது பத்தி தெரியல ஏதோ அதுக்கு இந்த டாக்ஸ் ஃப்ரீயா என்னமோ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது உண்மைய சரியானது தெரியல எனக்கு
ஆமா ஆமா அதுக்கு வந்து டேக்ஸ் கெடயாதுதான் ஒன்ரை லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கட்டலாம் அந்த அக்கவுண்ட்ல அதுக்கு டேக்ஸ் கெடயாது
சேரி மாசம் மாசம்
மாசம் மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒன்ரை லட்சம் வரைக்கும் கட்டலாம் அதுக்குதான் டேக்ஸ் கெடயாது மாசம் மாசம் ஆஹ் ஆமா அது அப்படிதான் வரு அ திகபட்சம ஒன்ரை லட்சம் வரைக்கும் கட்டலாம் குறைஞ்சது ஐநூறு ரூவாயாவது கட் டி இருக்கணும் கட்டலை அப்படிங்கிறப்போ வருஷத்துல ஒரு ஐநூறு ரூபா கூட நீங்க போடலனா அதுக்கு வந்து ஐம்பது ரூபா ஃபைன் போடுவாங் வட்டி வந்து உங்களுக்கு ஆமா வட்டி வந் து இந்த சுகன்யாசம்ருதிக்கும் இதுக்கும் அந்த பொன்மகள் சேமிப்பு திட்டத்துக்கும் இந்த பி பி எஃப் அக்கவுண்ட்டு சேந் சேந் இந்த திட்டத்துக்கும் வந்து கொஞ்ச தான் முன்னா பின்ன ஒரு பாயிண்ட் பைவ் அந்த ரேஞ்சல தான் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன அந்த வட்டிவிகிதம் இருக்கும்
ஓஹோ பரவாயில்லயே ஆனா இது வந்து நம இ இப்ப நமக்கு ஒரு அவசரம் வச்சீங்க ஏதோ ஒரு தேவைக் காக நமக்கு பணம் தேவ இருக்கு ஆனா நம்ம யார்கிட்டயும் போய் வாங்க முடியல சரி நம்பதான் சேர்த்து வச்சிருக்கோமே இந்த இதுல கட்டி வச்சிருக்கோமேன்
ஆஹ் குடுப்பாங்க இதுலயுமே வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அதுல அந்த லோன் பெசிலிட்டி இருக்கும்
ஓ எட்டு வருஷம் வரைக்கும் ஆனா எடுக்க முடியாது வட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுக்கற மாரி எடுக்க முடியாது
நம்மளால பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த ஸ்கீமு பதினஞ்சு வருஷம் அந்த ஸ்கீம்மோட டைமு நம்ம பிள்ளைங்களுக்காக அவங்களோட படிப்பு பியூச்சர்ல ஒரு
ஆமா போங்க ஏதாவது ஒண்ணுதான் கட்ட முடியும் எல்லாத்துலயும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லா அப்படில்லாம் கட்ட முடியாதுல்ல
இல்லல்ல கரஸ்ட்டுதா நீங்க இப்ப வந்து சேமிப்பு அப்படின்னு கொஞ்ச உங்களோட ஒரு ஆயிரூவா சம்பாதிக்கிறோ அப்படின்னா ஒரு எரநூரூவா சேமிப்பு அப்படின்னு எடுத்து வச்சாதா நமக்கு நல்லது இல்லியா
ஆயிரூபால எரநூரூவா எடுத்து வச்சு சேமிப்பு பண்ற அளவுக்கு இன்னு குடும்ப சூழ் நில சரியா இல்ல இப்ப அதுதா பிரச்சனையா இருக்கு வேற ஒன்னுல்ல
இல்ல இல்ல முயற்சி பண்ணி பாருங்க முடியாததுன்னு என்ன இருக்கா
ஆ அடுத்தடுத்து அப்பற நம்ம வேலய நெறைய வேலைய சமத்திக்கிட்டாலு நமக்கு கஷ்டமாதா இருக்குது
ஆமா அதாவது நம்மளோட தேவைகள கொறைச்சி கொஞ்ச அதாவது தேவைகள்னா அடிப்படை தேவைகளை பூர் த்தி செஞ்சு அனாவசிய தேவைகளை கொறைச்சி அதுல கொஞ்ச சேமிக்கலா ஆனா நம்மகிட்ட வந்து அதி ஆ கடன வச்சுக்கிட்டு சேமிக்கணு அப்படின்னா நீங்க அ வந்து நமக்கு இப்ப வந்து பயனே கெடையாது
ஆமா அதுதா பெரிய முட்டாள்தனமா நா பண்ணன முட்டாள்தனமா நா நெனைக்கறது அந்த ஒரு விஷயங்
கட அப்டிங்கிறப்போ உங்களுக்கு ஆமா உண்மை தா
ஒரு பக்க என்ன நன பண்ணா நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு சேமிப்பு நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி ட்டு இருக்கற கடனுக்கு அது அது வேற விதமா வட்டி போயிட்ருக்கு
ஆமா
இதுல நமக்கு கெடைக்குறவட்டி அதுல ஒரு பகுதி கூட கெடையாது
ஆமாமா
பிரயோஜன இருக்கு நம்ம உழைப்பு தா வேஸ்ட்டாகுது
து நம்ம வந்து ஆ முன்னாலேயே வந்து கட்டியிருக்கோ அப்படிங்கறப்ப இப்பதா நமக்கு கடன் எடைப்பட்ட நேர நாள் வந்திருக்கலா முன்னாடி கட்டிருக்கோல்ல அந்த அமௌண்ட் நமக்கு லாபமா தா இருக்கு கண்டிப்பா
ம்
இப்ப கட்ட முடியாத சூழ்நிலையில நம்ம அப்படி நெனைக்கிறோ இப்ப இதுவே வந்து உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரப்ப அ அந்த அமௌண்ட் மொத்தமா வரப்ப பாக்குறப்ப ஐயோ நம்ம கட்டணமே இந்த அமௌண்ட் வந்ததே அப்டிங்கிற மாரி தோணு அப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச கொஞ்ச அமௌண்ட் தா நம்ம கட்டியிருப்போ அந்த தொகை மொத்தமா சேந்து வரப்ப அந்த அப்ப பாக்குறப்ப வந்து இப்ப கட்ற அப்ப உள்ள அந்த இது கஷ்ட வந்து அப்ப பாக்குறப்ப பெய்டு
ம் அது மாரிதா இப்ப இந்த ஆப்ல்லா பயன்படுதுரோல பணமாத்துறதுக்கலா அந்த மாரி ஆப்ல எல்லாமே ஏ அ நெறைய இந்த மாரி அ வெள்ளி வாங்கலா தங்க வாங்கலா அப்டின் சொல்லி எடையில அந்த மாதிரி எப்படினா பத்து ரூபாக்கு கூட நம்ம வாங்க முடியுங்கிற மாதிரிலா வந்திருந்தது அது வந்து நா கொஞ்ச நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆப்பு தா அதுலயுமே இருந்தது பத்து ரூபா பத் பத்து ரூவா பத்து ரூவா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம் அக்கௌண்ட்ல இருந்து புடிக்கிற மாதிரி பத்து ரூபாங்கிறப்ப நமக்கு பெரிய அது ஒரு கஷ்டமா தெரியாது தில எவ்ளோ வேணாலு வச்சுக்கலா கொரஞ்ச பட்சம் பத்து ரூபாயல இருந்தே இருக்குன்னு சொல்றே
இருக்குதா இருக்குதா நானே வந்து முன்னடி எப்டின்னா அவ வேலை பாத்திட்ருக்கறப்போ கொஞ்ச கொஞ்ச அமௌண்ட்ட வந்து இந்த சிறுசுது தங்க நகை சேமிப்பு திட்ட ஆன்லைன்லயே வந்து டிஜிகோல்டு மாதிரி நீங்க சொல்ற மாதிரிய நான் டிஜிகோல்டு அந்த ஸ்கீம்ல வந்து சேர்ந்தேன் அப்ப வந்து கம்மியா தான் அமௌண்ட் அப்போ நம்ம தங்கத்தோட விலையும் கம்மியா இருந்துச்சு இல்ல உங்களுக் கே அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஒரு ஒரு கிராம் அளவுக்கு போட்டுட்டேன் நான் போட்டப்ப வெறும் நாலாயிரம் ரேஞ்ச்ல இருந்த தங்கத்தோட வெல நா வாங்குற சமயத்தில்ல ஒரு கிராம் தான் ஒரு கிராம் தான் நான் சேர்த்திருக்கேன் ஆனா அந்த டைம்ல அந்த ஒரு கிராமோட வெல என் ன்னா பாத்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா இருந்தது இப்ப அதுவியுமே டபுள் ஆயிடுச்சி இப்ப அதும்மே டபுளா ஆய்டுச்சு கைலேது காஸு குடுக் ல நானு நா வந்து பணம் போட்டு அதுல வந்து தங்கமா சேமிச்சிட்டே எனக்கு ஒரு கிராம் அளவுக்கு தங்கோ சேமிச்ட்ட நானு ஆஹ் ஆமா ஆமா அது வந்து தங்கமா எனக்கு சேமிச்சா
பணமா இருந்திருந்தா ஒரு கிராம் வாங்கிருக்க முடியாது அர கிராம் தா வாங்கிருக்லா
ஆமா ஆமா ஆமா பணமா இருந்திர்ந்தா கண்டிப் பா நமக்கு வந்து அதுல லாபோ இருந்திருக்காது நா வந்து தங்கமாவே சேமி ச்சதுனால எனக்கு அது ரொம்பவே லாபமா இருந்துச்சு
ஆமா ஆமா ஆமா எடைல வந்து டக்குன்னு அப்டி ஏற்ன தனா வெல
ஒரு ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி இருந்தது வந்து கம்மியாதா இருந்தது
ரெண்டு வர்ஷோல்ல ஒரு ஆறு மாசோ அந்த மாரி சமயங்கள்லியே அப்டிதா கொஞ்சோ பரவால்ல ஓரளவுக்கு எல்லாராலயு வாங்க முடிற அளவுக்கு தா இருந்துச்சு ஆனாலும் பாருங்ள என்னதா வெல ஏற்னாலு
சிருப்போ இப்ப பாக்குறப்ப அ து அதிகமா அந்த சமயத்தில அப்புடு அப்ப வந்து அதிகுமா தோணுச்சு இப்ப இந்த இ வ்ளோ வெலைய பாத்ததுக் அப்பறமா அது வந்து கம்மி அப்டின் தோணுது
தோணுது இவ்ளோ வெலையா இருக்கேன் சொல்லி நம்ம என்ன எடுக்காம இருக்கோமா
இல்ல எடுக்க தேவைகள் இருக்குல்ல எடுத்துதா ஆகணு
கட்டாயத்தின் பேர்ல ஆனா கண்டிப்பா நம்மோ வாங்கிர்றோ எப்டியு ஆனா இப்பியு பாருங்க கடைலல்லா கூட்டோ இருந்துகிட்
எல்லாருக்கு நம்ம சீர் அதெல்லா செஞ்சு வச்சிருக்கோ அப்டீங்ற போ அந்த பணோ வந் நம்ம வந்து எடுத்துட்டு எடுத்து அவுங்களுக்கு செஞ்சுதா ஆகணு அப்டின் ஒரு கட்டாய வேற வந்திர்க்கில்ல
ஆஹ் எடைல எடைலே எங்க சைடுல என்ன தெரிமா ஒரு பிரச்சனையாவே போய்ட்டு இந்த விஷ்யோ எப்டினா இப்ப நீங்க வந்து தேவ வச்சிருக்கீங்க நா உங்குளுக்கு வந்து ஒரு பவுனு செஞ்சிருக்கேனு வச்சுக்கங்க
ஆஹ்
அப்ப இருக்ற காலகட்டத்துல ஒரு பவுன் நான் செஞ்சிட்ட உங்ளுக்கு
ஆஹ்
இப்ப இருக்கிற வெலைக்கி நீங்க எனக்கு ஒரு பவுனு தா செய்யணுனு நான் எதிர்பாத்தன்னா அது சரியா தப்பா சொல்லுங்க
ஆமா ஆனா அது வந்து எப்புடி அத எடுத்துக்கறதுன் தெர்ல ஒரு ஒருவொருத்தவங்க அவுங்கவங்களோட ஆஹ் இத பொறுத்துதா அது ஏன்னென்ச்சுக்கோங்கள நம்ம மனசாட்சிய பொறுத்து நம்ம செஞ்சுக்க வேண்டியதா நம்மகிட்ட வந்து அவுங்க பவுனாதான குடுத்துருக்காங்க நா வந்து காசு குடுக்கலல
கரக்ட்டு இப்ப அதே தங்கத்த அந்த தங்கத்தியே நம்ப திரும்பி போடலா இல்லையா இப்ப நா ஒரு மோதுரோ போட்ருக்கென்னா ஆஹ்
நம்ம அந்த மாரி கூட இல்லனாலு ஒரு பாதிக்கு பாதி அவுங்க ரெண்டு கிராம் செஞ்சிருக்காங்க அப்டினா நீங்க வந்து ஒரு கிராம் செய்ங்க இப்ப உள்ள வேல வெலக்கி அவுங்களுக்கு அது லாபோ வாங்குன நமக்கு லாபோ
அதுக்குலா ஒத்துக்க மாட்டேங்குறாங்க அந்த மாரிலா கெடயாது நா அன்னைக்கு ரெண்டு பவுனு போட்ட அன்னைக் கு அந்த வெல எங்குளுக்கு பெருசு நீங்களு நீங்க ரெண்டு பவுனுதா போட்டாவுணு அப்டின்றவுங்கதான இப்ப இருக்காங்க இது இல்லாம ம் இது இல்லாம இப்ப நீங்க வந்து இத எப்பிடி நம்ம எடுத்துக்லா அப்டின் னா
செய்முறைகளே இல்லாம இருதா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செய்கிறது ஒருத்தவங்க நம்ம செய்யறது அவங்க பதிலுக்கு செய்யறது இது வேணா அதையே வேணான்னு சொல்லிட்டா பிரச்ச இல்ல இதுவே
கரெக்ட்டு தா நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்டா இருந்தாலு அந்த செய்முறையால அந்த ஒரு சமய வட்டி இல்லாத கடனா அது எவ்ளோ பெரிய உதவியா இருக்கு அவுங்களுக்கு
அது உண்மதா ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலுமே இல்லன்னா இப்ப செய்யறத வந்து பணம் மா செஞ்சுக்க வேண்டியது தா ஏ நகையா செய்யணு நகையா செய்யாம பணமா செஞ்சிக்கிட்டா அவுங்க அவுங்க இப்ப இப்ப உள்ள வேல்யுக்கு ஒரு ஆயிரூவா போடுறாங்கன்னா அப்ப உள்ள துக்கு ஒரு ஆயிரத்தய்நூவா இவ்ளோதா போ போகுது ரொம்ப அதிகமாவு அதோட வேல்யூ வந்து அதிகமா போ போறது இல்ல அவுங்களுக்கு அது ஒரு பெரிய சுமையா தெரியாது ஒரு நகை அப்டிங்கறப்ப அதோட வெல் வெல வந்து எப்டின்னா ரொம்ப ஏற்றம் இறக்கும் ஒரு போன வருடத்துக்கு பாத்து இந்த வருஷத்துக்கு பாத்தோம் அப்டின்னா அதோட மாற்றம் வந் து ஆ இரண்டு மடங்கு மூன்று மடங்கு இப்புடி இருக்கிறப்ப நமக்கு பணொனா அது வந்து செய்யறவங்களுக்கு சொ சொலபமா போயிடு திருப்பி அவங்க அத வாங்கனவங்களுக்கு திருப்பி செய்யறவங்களுக்கு செலவு சுலபமா போயிடு இல்லியா
ஆ இது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லதா சரியாவு
உண்மதான உண்மதான நம்ம செய்யறவங்களுமே வந்து எல்லாருக்கு செய்யாம நமக்கு வந்து நல்லா ந நம்பகத்தன்மையா உள்ளவங்களுக்கு மட்டு செஞ்சா போது
ஆ அந்த ஒரு எனக்கு என்னன்னா அந்த சமய அது ஒரு பெரிய உதவி தா உண்மய சொல்லணுனா ஏன்னா அந்த மொய்ய வச் ச்சு எத்தனையோ குடும்பங்கள் வந்து ஆ பெரிய உதவி அவங்களுக்கு ஒரு பெரிய உத உதவியா அந்த அமௌண்ட் இருந்திருக்கு
இல்ல உதவியா இருந்திருக்கு அதுவே பிரச்சனையாவு இருந்திருக்கு என்ன கேட்டா இதுக் கப்பறம் அத வந்து நம்ம மாத்திக்கிட்டதா நல்லது அப்ப உள்ள சூழ்நிலையில அந்த மாரி பண்ணனு இப்ப சூழ்நில கள் மாறிட்டு காலம் மாற மாற நம்மளு அதுக்கு ஏத்த மாரி மாறிக் க்க வேண்டியதுதா
எப்பயுமே ஒரு விஷயத்த எல்லாரு மாறணும் எல்லாரு மாறணும் அப்டினு சொல்றத விட் நம்ம மாறணு நம்மலேந்து அந்த மாற்ற தொடங்கணு மத்தவங்கள அடுத்தது சொல்வோ ஒரு ஒரு விஷயத்துக்கு மொதல்ல இந்த மாற்றம் நம்புள் சேர்ந்து வரும்போது நல்லா இருக்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆமா சரி பாக்லா ம்
ம்
நம்ம ஒரு ஆள் பேசி ஒண்ணு ப்ர இது வந் து மாற போறது இல்ல எல்லாருமே அது வந்து நெனைக்கணு
கடையாது கடையாது அப்டியா அதுதா அது வேண்டாங்குறே நம்ம ஒராள் பேசுறதுனால மாற போறது கெடையாது இல்ல அட்லீஸ்ட்டு நம்ம ஒராள் பேசுறதுனால நம்ம வீட்ல ஒரு மாற்றம் நிகழ்ந்தா தாலே போது
கண்டிப்பா
வீடுதா வீடுதா ஒரு தெருவாவுது ஒரு தெருவுதா அடுத்து ஒரு கிராமோ அப்டிதா மாற முடியு அவுங்க வீட்ல பண்ணாங்க நம்ம எத்தனையோ பேரு வீட்ல விசேஷத்துக்கு போயிட்டு வந்து சொல்றோம்ல அவ்ங்க வீட்ல அதுக்குதா அப்டி பாத்தாங்க எதுவு வேணான்ட்டாங்க நல்லது அப்டியே பண்ணுவோமே அப்டின்னு நாலு பே பத்துல ஒருத் த்தவ்ங்க எடுத்துக்க மாட்டாங்ளா ஆ
சேர் ம் சேர் வேற ஒன்னுல்ல ஆ சேரி வைங்க
கே ஆ